ஹலோ
ம் வணக்கம் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டீங்ளா?
ஆ இப்பதா தோழி சாப்ட்டே நீங்க சாப்டீங்ளா?
ம் நா சாப்ட்டே நா தோசயு த தேங்கா சட்னியு.
நா தோச வித்த என்ன சாப்ட்டே சிக்கன் சாப்ட்டே.
சாப்ட்டதே மறந்துட்டிங்ளா?
இப்பதா சாப்ட்டே ம்.
ம் ம் இன்னிக் இன்னிக்கு என்ன கொழம்பு வெச்சீங்க?
பையனுக்கு வந்து பூரி. வித் கெழங்கு மசால் இருக்குல்ல அத செஞ்சு குட்த்தே. அப்றோ எங்குளுக்கு வந்து சாம்பார் வெச்சோ அப்றோ நைட் வெச்ச சிக் கன் இருந்தது சோ அதோடயே நா தோச ரெண்டு ஊத்தி சாப்பிட்டே.
ம் சிக்கன் நைட்டு வெச்சதுனா ஃபிரிட்ஜுக்குள்ள தூக்கி வெச்சுட்டு சூடுபடுத் துவிங்ளா இல்ல அப்டே வெள்ல வெச்சு சூடுபண்ணி சாப்புடுவிங்ளா?
வெக்க மாட்டோ நைட்டு தான வெச்சோ
ம்.
அதனால அப்டியே சாப்ட்ருவோ காலைல எஞ்ச்சு லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அப்டியே சாப்ட்ருவோ.
ம் நல்லா ஹீட் பண்ணி சாப்புடுங்க.
ம். வெளிய வச்சா ஒன்னு ஆகாது ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு ஹீட் பண்ணா ஃபிரிட்ஜ்ல வச்சாலுமே ஹீட் பண்ண வேண்டா அப்டியே எடுத்து சாப்புட்ரலா ஹீட் பண்ணாதா அதுல இருக்க இதெல்லா மறுபடியு இதாகுல்ல
ஓகே ஓகே
மோஸ்ட்லி நாங்க அப்டி சாப்ட்டாதில்ல வெளியே வச்சிருவே நைட்டு நல்லா ஒரு தடவ சாப்ட்டதுக்கு அப்புறமு நல்லா ஹீட் பண்ணிட்டு வெளியே வச்சிருவே காலைல வேணுன்னா ஹீட் பண்ணி சாப்டுவோ இல்லன்னா அப்டியே சாப்டுவோ
நா எந்த கொழம்பையுமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க மாட்டே
ஆமா
அது எனக்கு அப்டி வைக்க வச்சு வச்சு பழக்கோ இருந்தா அப்டி வைக்கலா
காலையிலயே சமைக்கிறோ இல்லையா அப்ப மதியானோ சாப்ட்டுட்டு கொஞ்சோ மீதம் இருந்துச்சு னா ஈவினிங் ஆகு போது அது ஒரு மாதிரி ஆயிடு ஆ எங்க வீட்ல இருந்தா கொதிக்க வச்சு ச்சு வப்போ இல்லன்னா தூக்கி ஃபிரிட்ஜ்ல வச்சுட்டு போயிருவே வந்து ஈவினிங் கொதிக்க வச்சு ச்சு அப்புறோ சாப்ட்ருவோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவு கொஞ்சோ கம்மியாவே சமைப்பே ஃபிரிட்ஜ்ல வக்கிற மாரி எல்லா சமைக்க மாட்டோ என்னைக்காது கொஞ்சோ மிஞ்சிருச்சுன்னா அப்டி செய்வோ அப்றோ நீங்க லன்ச் முடிஞ்சா லன்ச் எல்லா சமைச்சுட்டீங்களா
உ சமைச்சுல்லா வச்சாச்சு
ஓகே ஓகே ஓகே ஆ
இன்னிக்கு மீன் குழம்பு
உ
ஆத்துக்கு போறப்ப மீன் புடிச்சிட்டு வந்தாங்க மீன் இருந்துச்சா டெய்லி ஈவினிங் சம் டைம்ஸ் வீட்ல இருந்தாங்க அப்டின்னா மீன் பிடிக்க போவாங்க மீன் இருக்கு எப்பவுமே வீட்ல
இந்த ஃப்ரைடே அந்த டைம்ல எல்லா சாப்ட மாட்டீங்க அப்படியேல்லா இல்லல்ல
ஆ அப்டியெல்லா கெடையாது நா எப்பவுமே சாப்டுவே
ஆ ஓகே ஓகே ஓகே
எல்லா நான்வஜிடேரியனு டெய்லி இப்போ வீக்ல வந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா இந்த டேன் கெடையாது எப்ப வேணா சாப்டுவோ
ம்
நீங்க அப்டி பண்ணுவீங்களா என்ன
மா அப்டி எல்லா இல்ல அம் ஃப்ரைடேனா கொஞ்சோ குளிச்சுட்டு அப்றோ சாமி கும்புடுவோ நைட்டு மட்டு சாப்டுவோ ஏ நாங்க இந்த ஒன் மந்துக்கு சாமி கும்ப்டாதனால எல்லாமே அலோடு
நா அப்டிதா எப்பவுமே டெய்லி எதா இருந்தாலு இப்போ நான்வெஜ் வச்சா நான்வெஜ் நாங்க ஏன்னா மேக்சிமம் சாமி கும்புடுறதே நாங்க ரெண்டு பேருமே அப்டி இல்ல
உம்
பட் எங் எங்க அம்மா வீட்ல சாமி கும்புடுவாங்க அப்ப இங்க ஏ மாமியார் சாமி கும்முடுவாங்க ஆனா நாங்க அப்டி இல்ல
உம்
மேக்சிமம் ரெண்டு வேருமே கோவிலுக்கு போறது அதெல்லா பண்ணதே இது வரைக்கு அதிகமா
உ
ம்
ஹலோ
நீங்க மந்த்லி ஒன்ஸ் போவீங் சீ வீக்லி ஒன்ஸ் போவீங்களா
ஆ போய்ட்டு தா இருப்போ எப்ப டைம் கெடைக்குதோ அப்ப போய்ட்டு வந்துட்டு சாமி கும்புடுவோ இப்ப வந்து போக கூடாதுன்றனால அப்டியே வச்சிருக்கோ ஒன் மந்த்துக்கு எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா பெறந்துருக்காங்க சோ அதுக்கு வந்து அ பேர் வச்சு முடிச்சோனே அப்ற கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்புட்டு அப்பற கண்டினியூஸா போவோம் ம்
ஓகே ஓகே எத்தன மந்த் ஆகுது கொழந்தைக்கு
பாப்பாவுக்கு வந்து இப்பதா பெறந்த ஒரு டுவெண்டி டேஸ் ஆயிருக்கூ
ஓகே ஓகே குட்டியா இருப்பாங்கல்ல
ஆமா குட்டியா இருப்பாங்க பைய
சேர் சேர் இல்ல உங்களோட ஃபேமிலிலயா இல்ல உங்
ஆ என்னோட ஹஸ்பண்டோட தம்பிக்கு செகெண் பேபி
சேரி சேரி செகண் பேபிக்கு அப்டிதா பண்ணுவாங்களா ஃபஸ்ட் பேபிக்கு தானே அப்டி பண்ணுவாங்க
எல்லாதுக்குமே அப்டித்தா பண்ணுவாங்க
ஓ எனக்கு தெரியிலயே
எல்லார் எல்லாத்துக்குமே அப்டிதா பண்ணுவாங்க ஆ ரெண்டு கூட பெறந்தவங்க இருக்காங்க அவங்க கூட பெறந்தவங்க அவுங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து பெரிய தம்பிக்கு வந்து ஒரு பாப்பா இப்ப ஒரு குட்டி தம்பி சின்ன தம்பி வந்து ஃபஸ்ட்டே கல்யாணனால க்கு வந் ஃபஸ்ட்டு பெரிய பாப்பா ஒண்ணு இருக்கு அவ தேர்ட் படிக்கிறா
ஒங்களுக்கு
எனக்கு ஒரு பைய
அவங்க என்ன படிக்கிறாங்க
அவங்க செவந் படிக்கிறாங்க
சேர் சேரி
ம்
நீங்க அப்ரோ ஹவுஸ் ஒய்ஃபா ஒர்க் போவீங்ளா
நா வீட்லதான்டா இருக்கே
போர் அடிக்குள்ள
ஆமா
எனக்கு ஆரம்பத்ல ரொம்ப போரிங்கா இருந்துச்சு வீட்டுக்குள்ளயே இருக்றதுனால ஒரு மாதிரி இருக்கு வெளியே எங்கயாச்சு கூட்டு போ மாட்டாங்ளா அப்டின்னு இருக்கு
ம்
அப்ரோ மொதலல்ல டெய்லி கொஞ்சோ வெள்ல கூட்டிட்டு பொய்ட்டு கூட்டிட்டு பொய்ட்டு வந்துட்ருந்தாங்க அது அப்புரோ இப்போ டோட் டலா கூட்டிட்டு போறதில்ல எப்பயாச்சு ஹாஸ்பிட்டல் போனா கூட்டிட்டு போவாங்க
ம்
நீங்க ரீசன் டைம்ஸ்ல ஏதா டூர் போயிட்டு வந்தீங்களா
ஆ என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போய்ட்டு வந்தோ
ம்
மே மந்த்ல போய்ட்டு வந்தோ பேர் இருக்கா ஒருத்தவங்க வந்து கொஞ்ஜோ தூரமா இருக்காங்க இன்னொருத்தவங்க கொஞ்ஜோ தூரோ இன்னொருத்தவங்க என் பக்கத்துலதா இருக்காங்க எல்லாரு சேந்து ஒருத்தவங்கலால வரவே முடியாது அவுங்க வீட்ல எப்டியோ பர்மிஷன்ல்லா கேட்டு ஸ்கூல்மேட்ஸ் அவுங்க
ஓகே ஓகே ஃபேமிலியா போனீங்ளா ஃப்ரெண்ட்ஸா போனீங்ளா
நாங்க ஃப்ரெண்ட்ஸு எங்க கொழந்தைங்க மட்டு
சேரி சேரி ஜாலியா இருந்திருக்குல்ல
ஆமா ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்டு மூணு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு
ஓகே ஓகே அவுங்க ஒய்ஃப் விட்டுட்டாங்ளா
அவங்ளுக்கு மேரேஜ் ஆகல இன்யு
ஓ அதனால அவுங்க வந்துட்டாங்க ஜாலியா
அ ம்
நீங்க பேசறது ரொம்ப வாய்ஸ் டவுனா கேக்குது
நாங்க மட்டு எங்க கொழந்தைங்கல கூப்டுட்டு அப்டியே போய்ட்டு வந்தோ
ம்
ம் நீங்கல்லா ட்ரிப் போலையா
நா ட்ரிப்பே போனதில்ல ஒரே ஒரு டைம் போயிருக்க
ம்
அ இங்கிருந்து எங்க அம்மா வீட்டுக்கு அதுதா எனக்கு ட்ரிப்பு
ம்
ஸ் ஏ அது வந்து ஒன் இயர் ஆகுது இந்த ஒன் இயர்ல நா ஒன் டைம்தா அம்மா வீட்டுக்கே போய்ருக்க அதனாலதா எனக்கு அதுல அதுதா ட்ரிப்பா தெரிஞ்சுச்சு
அ ஓ
போய்ட்டு அந்தால விசிட் பண்ணிட்டு ஒரே ஒரு நாள் பாத்துட்டு ஒடனே வந்துட்டோ
ம்
அ தேடு ரொம்ப சம்டைம்ஸ் எங்க அம்மாவல்லா ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐயோ நம்ம அம்மா பக்கத்துலந்தா எவ்ளோ நல்லா இருக்கணுமா அப்பப்ப போய் பாத்துட்டு வந்திருக்கலாமே அப்டின்னு இருக்கு
ம்
உங் அம்மா வீடு எல்லா பக்கத்துல இருக்கா தள்ளி இருக்கா
பக்கம் பக்கமா இருக்கோலம் அதா
ஆ அப்ப ஜாலிதா அடிக்கடி போய் விசிட் பண்ட்டு வந்துருவீங்க
ஆமாம்
நீங்க வாய்ஸ் கொஞ்சொ அப்டியே இங்க்ரீஸ் ஆகுது அப்டியே கம்மி ஆயிருது
இப்ப கேக்குதா
ஆ இப்போ ஓகேவா இருக்கு உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன
ஒரே நிமிஷோ
ம்
என்னோட ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணி
பிரியாணியா எல்லாரோட ஃபேவரட் ஃபுட்டு
இது வந்து நா யார்ட்டியுமே சொல்லவே மாட்டே ஏனா எனக் பிரியாணின் சொன்னாலே சாப்புட்ணு போல ஆய்ரு
அச்சோ
ஆமா இப்ப எனக்கு அப்டிதா ஆவுது
சேரி விடுங்க ஈவ்னிங் பிரியாணி கிண்டி சாப்ட்ருங்க இல்லனா கடைல வாங்கி சாப்ட்ருங்க
அதுனால எ ஃபேவ்ரெட் ஃபுட்ட யார்கிட்டியுமே சொல்ல மாட்டே ம்
அதுனால எனக் ஒன்னு சாப்படணு போல இருந்துச்சுன்னா மார்னிங்கே வந்துட்டு எ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருவே எனக் இத சாப் பட்ணு போலருக்குனு கால்லர்ந்து ஒரு பத் தரவ சொல்லீட்டனா அவுங்ளே நைட்டு வாங்கீட்டு வந்துருவாங்க
நா வந்து லூய என்னோட என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல எல்லார்மே எங்க ஃபேம்லில எல்லாருமே தெரியு அதுனால எனக் வந்து எல்லாரு கியூட்டா பிரியாணின் தா பேரே வெச்சிருக்காங்க தெரியுமா
அப்பிடியா நீங்க தா குட்டி பிரியாணியா
அவுங்க நா வந்துட்டேனா ஓ பிரியாணி வந்துட்டியா அப்டிதா கேப்பாங்க என்னோட நேம் வெச்செல்லா கூப்படவே மாட்டாங்க ஓ பிரியாணி வந்துட்டியா அப்டின் ஆ இப்ப பிரியாணின் சொன்னீங்கல்ல ஒழுங் மரியாதையா பிரியாணி வாய்ங் குடுங்க அப்டி சொல்லி சாப்ட்டுட் தா வருவே
நல்ல பழக்கம்
அதுனால பிரியாணி பிரியாணி பிரியாணி தாங்க
பிரியாணி இஸ் எமோஷ்னல் ஆனா எனக் என்னவோ இந்த நெய் சோறு கத் திரிக்கா என்னமோ அப்பறோ அதுல தால்ஜாலா ஊத்தி சாப்ட ரொம்ப புடிக்கு
ம் அது நல்லாதா இருக்கு அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்ஸ் வரும்போதே நல்லாதா இருக்கு
ஆ நீங்க பிரியாணி வந்துட்டு நீங்களா பண்ணி சாப்ட்ருக்கீங்ளா இல்ல கடைல வாங்கி சாப்பட்றது புடிக்
நானாவு பண்ணுவே எ ஃப்ரெண்டெல்லா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்மே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க கடைலயு ஃபேவ்ரெட் ஃபுட் கடையெல்லா இருக்குல்ல அந்த மாரி சில கடையெல்லா சூஸ் பண்ணி வெச்சிருப்போ
ம் நேத்திக்கி நா பிரியாணி வாங்கிட்டு வந்தே ஆனா எனக்கு அந்த பிரியாணி புடிக்கவே இல்ல எப்பவ்மே அந்த கடைல நல்லாருக் கு பிரெட் ஜாமு தா இந்த கத்திரிக்கா போட்டு ஒரு கொழம்பு வெப்பாங்க அது அதுக்கப்பறோ பிரியாணி எல்லா இருந்துச்சி ஆனா பிரியாணில ஒரே கிராம்பு வாட வந்துச்சு ரொம்ப ஓவரா
சேரிங்க
அதுனால எனக்கு பிடிக்கவே இல்ல அப்பறோ எ ஹஸ்பண்டே சாப்ட்டுட்டாங்க அவுங்க ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாங்க அவுங்க ஃப்ரைட் ரைஸ நா சாப்ட்டே எம்பிரியாணிய அவுங்க சாப்ட்டாங்க
செரி வாங்க அடுத்த கால் வாங்க
ஆ ஓகே